கேக்தா
கேக்குது
என்னங்க இந்த நேம்கு எனக்கு ஒரு இது இருக்கு கனெக்டிவிட்டி இருக்கு ஆக்சுலி யா
சொன்னனேம்மா
ஆமாமா ஆமா ஆமா ஆக்சுவலி அ நா ஜாப் பாத்துட்ருந்தேன் சொன்னல்ல என்னா அங்க ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிருப்பே ஆ என்னோட கம்பெனிக்கு டன் அப்டின் சொல்லிட்டு திருப்பூர்ல அங்க ஏன் ஃப்ரெண்டு பூர்ணி அப்படின் சொல்லிட்ருக்கா
ஓ
எனக்கு அவதா ஞாபகோ வந்துட்டா பட் அந்த நேமோட எனக்கு ரொம்ப லிங்க் காயிரு ஏனா ரொம்ப க்ளோஸ் ஆயிருவோ ரொம்ப ஏ த தலைலருந்து நெறைய பேத்து கடை பேசிட்ருக்கே பட் இவ்ள ஜெல் ஆகல நானு
அது ஒரு சிலர் அப்டி தா ஜெல்லாகுங்க ஒருத்திங்க ஒரு அம் ஒருத்திங்க வந்து பேஸ்னாங்க நேத்தோ நேத்துதா அ ஒரு அம்மா பேஸ்னாங்க அவிங்க வந்து ஆந்திராவுலந்து பேசுறாங்ளா ரொம்ப நல்லா ஜெல்லாயிட்டாங்க அவிங்க அவிங்களு நானு மாத்தி மாத்தி நீங்க பண்றீங்களா நா பண்றீங்களானு அப்றோ இன்னொரு பொண்ணுருந்தாங்க அவிங்க வந்து நீங்க த்ரீ கால் நா மூணு கால் ஓகேவா அப்புட்னாங்க நாந்து நல்லாருக் கே யாரு அந்த மாரி கேட்டதில்ல ஓகே அப்டின்ட்டே
அப்டிதாம ஷேர் பண்ணி பண்ணிக்கோணு ஒருத்தரே பண்ணிட்ருந்தா அவுங்களுக்கு அமௌண்ட் ஓ இதாகுல்ல கரெக்டா அவங்க ஷேர் பண்ணி பண்ணிகிட்டா நல்லாருக்கு
அதுக்கப்றோ குரூப்ல ஒரு அண்ணா இன்னிக்கு இப்ப இன்னிக்குதா அந்த அண்ணாட்ட பேசினே பிரேம் நாத் எதோ சம்திங் அந்தண்ணா ஓரளவு ரொம்ப நம்பு நம்புளையு பேசடுறாங்க அந்த அண்ணாவையு பேசடுறாங்க பேஸ்றாங்க ஒரு சிலர்லா எப்டி பேசுவாங்க
ம் ஆனந்தா ஓகேஓகே
பிரேமானந்தா நா ஒழுங்கா ஆ ஆமா ஒழுங்கா ஆமா ஒழுங்கா பேர் நா படிக் க்ல ஸ்டாட்டிங் மட்டு பாத்துட்டு விட்டுட்டே அதனால அந்த நேமு
மார்னிங் அங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கால் யார் தெரிமா அவுங்களோட ஒய்ஃபு ஆக்சுவலி இங்க கோயம்புத்தூர்ல தா இரு க்காங்க சரவணம்பட்டில ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா இன்னிக்கு அவுங்க மார்னிங் எனக்கு பிரியாணி ரெசி சொன்னாங்க ஆக்சுவலி அவுங்க வீட்டுக்கார் வந்து சம் மசாலாஸ் சல்லா போட்டு கொஞ்சோ ஆயில் ஆட் பண்ணி அவங்க வந்து மசாலா அரைப்பாங்ளா பிரியாணிக்கு இந்த ரெஸ்பி வ அந்த ரெசிபி வந்து எப்டி செய்வாங்க அப்டின் சொல்லிட்டு எனக்கு அவுங்க ஒய்ஃப் பினேஷன் பண்ணாங்க அவங்க ஹஸ்பண்ட் எனக் பேசுறாங்கன் தெரியாது நா மறுபடி நறைய கால் பேசிட்டு இப்ப பிரேமானந்தா அப்டின்ட்டு பேஸ்னாங்க கூட ஆ பிரியாணி செய்வங்க நா மசாலா இந்த மாதிரில்லா அரைப்பங்க இருங்க இருங்க ங்க மார்னிங் எங்கிட்ட ஒருத்தோங்க பேஸ்னாங்க கோயம்பத்தூர் சரவணம்பட்டி நீங் கோயம்பத்தூர் சரவணம்பட்டியா அது எங்க ஒய்ஃப் தானுங்க அப்டின்னாங்க
ஆ ஓ சூப்பர்
ரெண்டு பேரு ஒரே ரெசிபிய சொல்றீங்க அப்டின் சொல்லி
ஓ அந்த அண்ண எங்கிட்ட பிரியாணி சாப்ட்டேனாங்க கேக்கலா நெனைச்சே அப்றோ அந்தண்ணா கடைல சாப்ட்டேன்னு எஸ்கேப்பாயிட்டாங்ளா சேரின் நா கம்முணு விட்டுட்டே இல்லைனா கேட்ருப்பே
க்காங்க அதனால நாகப்பூர் நாக்பூர் போய்ருக்காங்ளாமா
ஊர் ஊரா சுத்துவாங் எங்கிட்ட கத பேசிட்ருந்தாங்க க நீங்க எந்த ஊரு போணுனா நா ஸ்ரீலங்கா போணுன் நீங்க எந்த ஊரு ஸ்ரீலங்கா போணுன் எனக்கு ஆசையா இருக் கு அப்டின் நா சொன்னே நீங்க எந்த ஊர் போணுன் ஆசையாருக்கோ அதுக்கு உங்குளுக்கு போன ஜென்மத்துல எதோ தொடர்பு இருக்கு அப்னா அண்ணா உருட்டாதீங்கன்னா இல்ல நெஜமா தாம்மா அப்பு நாங்க நல்லா பேசிட்டு இருந்தோ மறுபடியு வந்தா கதய கண்டினியூ பண்ணனு
இல்லைங்
ஏன் உங்களுக்கு ம த்த ஊர்லா போகாம அது புடிச்சிருக்கு தெரில தெரிலனல்லா சொல்லாதீங்க யோசிச்சு பாருங்க நகை எடுக்கற ஆவல்னா புடிக்கு அதனாலயா இருக்கலா ஏன் உங்களுக்கு புடிக்குது ஒரு வேள நல்லவன் இல்லை கெட்ட அதனாலயா இருக்கலா அப்டின அதுக்கப்றோ வேற ஊர்லா போல அந்த மாரில்லா கேட்டுட்டு இருந்தாங்க கொ அந்த அந்த இதுல வந்து கொரியானு வந்ச்சா ஏன் நீங்க ஆ சவுத் கொரியா போயிருக்கனாங்க நார்த் நார்த் கொரியா போயிட்டு வாங்கண்ணா நா அங்கே எல்லா போக முடியாது அப்பனாங்க இல்ல போலானா அப்டின அப்புறமேட்டுக்கு இல்ல அவ்ளோ சீக்கிரோ போ முடியாது அப்டினாங்க இல்ல ட்ரைப் ஆ ஆமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்டின அங்க எல்லா போனா வர முடியாது என்னனா எப்பயும் போற யூஸ்லா போற எடத்துக்கு ஈஸியா போயிட்டு வரதுக்கு போனா எ ப்டி நல்லா ஒரு த்ரில்லிங்கா இருக்கற எடத்துக்கு போயிட்டு வந்தாதா நல்லா இதா இருக்கு அது ஒரு இதா இருக்கு அப்டின அப்ப எல்லாம் போயிட்டு வந்தா நம்ம இருப்போமா என்னனே தெரியாதுமா ஏமா அப்டினாங்க
செரி செரி செரி
அப்றோ ஒன்னு பிஸ்னஸ் அக்கௌன்னு சொல்ட்டு ஒருத்தி இங்க ஒரு மெசே நானு த்தி இருவத்தி மூணு சம்திங் வரு அவிங்க வந்து நல்லா பேசுவாங்களா உண்ணு நா அது பண்ணவே இல்ல நல்லா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க மீன்
நா இன்னைக்குதா ஜாயின் பண்ணுவே நா இன்னைக்குதா ஜாயின் பண்ணிரு கே எனக்கு டீட்டெய்ல் எல்லா தெரியாது நீ நீ எப்ப ஜாயின் பண்ண எவ்வளோ நாளாச்சு
நா சனிக்கிழம சாட்டர்டேதா ஜாயின் பண்ண
ஓகே ஓகே அமௌண்ட் எதாவது வந்துச்சா உனக்கு எத்தன கால் பேசியிருக்க
நா இப்போ இருவத்தி ஒன்னு நீங்க
நா தெர்ல எவ்ளோ கால் பேசிர்க்க இது இண்ட் ரெண்டு சேத்தி நீ சொல்றியா
இல்ல இல்ல இப்ப நீங்க பண்ண நான் பண்ணது மட்டு நீங்க பண்றது வந்து என க்கு அமௌண்ட் மட்டு ஆட் ஆகு கால் வந்தா ஆட் ஆகாது இப்ப நீங்க எத்தன கால் இப்ப எனக்கு ரெண் கால் இது பண்ணீங்கனா அந்த எடத்துல ரெண்டு காலுனு
தெரியு அது வந்து மேல நம்மளுக்கு குடுத்துருக்கற டாஸ்க் மட்டுமே சொல்லிட்டுருக்க அ அ ஆனா நா நீ கால் பண்றது வராது ஓகே அது புரிது ஆ நீ மொத்தமா ட்வெண்ட்டி முடிச்சிருக்கிறயா
ஆமா நீங்க
நா வந்து எவ்ளோ முடிச் பிஃப்டீன் முடிக்க போறன்னு நெனைக்கிற
ஓகே ஓகே அய்யோ நேத்தெல்லா உக்காந்துட்டு இன்னைக்கு பதினோரு மணிக்குல்ல முடிக்கணுட்டாங்ளா காலைலதா நெனச்சு ட்டு நாளா விழுந்து விழுந்து ம் வெள்ளிக்கிழமயே இல்லல்ல வெள்ளி வியாழன் என்னமோ ஓப்பன் பண்ண இந்த சனிக்கிழம நேத் து வியாழக்கிழம ஓப்பன் பண்ணி ஃபை கால் டாஸ்க் முடிச்சு வெச்சுட்ட ஃபர்ஸ்ட் அஞ்சு டாஸ்க்க முடிச்சு வெச்சுட்ட அதுக்கப்புற எனக்கு கால் பேசவே புடிக்கில என்ன ஆயிர்ச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு என் ஃப்ரெண்டு தா ஜாயின் பண்ணி உட்டாங்க ஒரு அக்கா என்ன பண்ணாங்க புதுசு அவிங்க நீங்க பேசுங்க அப்டின் சொல்லி ஒரு கால் பண்ணி பேசுங்கன்ன ஒன்னே அவிங்க என்ன பண்ணிட்டாங்க இதுதா சாக்குணு அஞ்சு காலு சேத்தி எனக்கே பண்ணி உட்டாங்க
ஐயயோ ஆ
வு ஃபஸ்டு பேசிட்ருந்தாங்ளா எப்பிடி எதோ பிரியாணி எதோ ரெசிபி கேட்டு
என் ஃப்ரெண்டு அதுதா என் ஃப்ரெண்டு மார்னிங்கே சொல்லிட்டா ரெண்டு பேர் இருக்காங்க ஆக்சுலி இதுல எங்கன்னோட கோசி ஸ்டர் தா நா உன்னோரு ஃப்ரெண்டு வச்சு நா அவளயே ஃபஸ்டு ஆக்சுலி வேற ஜாப் க்காக இது பண்ணோ என்ன தெரியுமா சமைக்கிறது வந்துட்டு வீடியோ எடுத் து வீடியோ எடுக்கறது தலையில கட்டிட்டு வீடியோ எடுக்கறது ஆக்சுவலி அந்த ஆக்சுலி அந்த ஜாப் தா பேசிட்ருந்தாங்க நான் பண்ணன எனக்கு செட் ஆகல ஆக்சொலி அதனால அப் அப்புறம் மறுபடியும் அவுங்க வேர நாங்க பண்ல அப்டின்னு சொல்லிட்டு அப்புற இந்த கால வந்து ஃபர்ஸ்ட் அவுங்க ரெண்டு பேரு ஆக்சுலி உங்க ரெண்டு பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுலி நாதான் இந்த ஜாப் குள்ள ஃபர்ஸ்ட் நொழஞ்சே பட் வந்துட்டு அவுங்க வந்து ஃபர்ஸ்டு போயிட்டாங்க டாஸ்க் கு அவுங்க ரெண்டு ஜாயின் பண்ணிட்டாங்க எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு என்ன மாரி இருக்கூ அப்டின் ன் சொல்லிட்டு அப்புறொ நானு கொஞ்சொ பிஸியாவே இருந்துட்டே அப்புறந்தா அவுங்க ரெண்டு பேரு ஒ அ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வாங்கிட்டாங்களாட்ருக்கு இப்போ எனக் தெரிஞ்சு எனக் தெரிஞ்சு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வாங்கிட்டாங்க அப்பந்தான் நானு நேத்து இன்ஸ்டால் பண்ணி அப்புறோ எனக்கு இன்னைக்குதா மார்னிங் வந்துதா டாஸ்க்கு அப்புறோ அவுங்க ரெண்டு பேருமே மார்னிங் எனக்கு அட்வைஸு இந்த மார கால் பண்ணுவாங்க பண்ணிட்டு அவுங் பேசுற வரைக்கி பேசிட்டு அடுத்த கால் பண் நம் நா பண்ட்டுமான் கேட்டீங்ன்னா வ வொர்க் இருக்கு அப்டின் சொல்லிட்டு போயிருவாங்க நா நா ஒரு கால் பேசுனா நீ ஒரு கால் பேசணு அப்டின் சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிருங்க அப்டின் சொல்லி சொல்லிருவாங்க
ஆமா அந்த மார்லாம் ஒரு சிலர் பண்ணுவாங்க
ஆ ப்புடி இருந்தாலு நா ஹண்ட்ரட் ருபீஸு நீ கால் பேசினாலேனு எயிட்டி பீஸு டுவெண்டி ருபீஸ்தான கம்மி நீ பேசுனால அப்டியே ஆப்போசிட்ல இருக்கிறவுங் பேசினாலு உனக்கு டுவெண்டி ருபீஸ் தான கம்மி
அவிங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ் சிலர் வந்து இப்ப டாஸ்க்கு டக்குன்னு முப்பது காலும் முடிச்ட்டு இப்போ நா இப்ப இன்னொரு நம்பர் வச்சிருக்கேன்ல வாட் சப் கு அந்த அந்த மாரி எதாவ்து உன்னோரு நம்பரோ இல்ல உன்னோரு நம்பர் போட்டு மறுபடியும் ஓபன் பண்ண மறுபடி கால் பண்ணி பேச ச ஆரமிக்கிறாங்க
ஆமா ஆமா அப்டி பண்றாங்க பட் அப்டியும் பண்ணக்க கூடாதுன்னு நேத்து குரூப்ல மெசேஜ் வந்திருக்குது பண்ணிட்ருக்காங்க தெரியு தெரியு அது தெரியு எனக்கு நேத்து குரூப்ல மெசேஜ் வந்தது பாத்தே அதா இதெல்லா என்ன மெதேஜ் வந்திருக்கு அப்டின்ன எல்லாரு அப்டிதா பண்ணிட்ருக்காங்க அப்டின்
ஆமா அப்பறோ அந்த பொண்ணு இப்டி ரெசிபி சொல்லுங்கனாங்களா சொல்லிட்ருந்தே அந்த பொண்ணு அவிங்க சொல்லிட்ருந்தாங்க சொல்லிட்டு இருக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க ஆ பேசாதீங்க நா பேசிட்டு இருக்கேன்ல அப்னோனே எனக் டக்குன்னு மூஞ்சுல அடிச்ச மாரி ஆயிருச்சு
ஆ இதெல்லா என்ன பேச்சு இப்பல்லா பேசுவாங்ளா
ஆ அந்த மாரி எனக்கு ஃபர்ஸ்ட்டு கால்லே அந்த மாரி ஆயிடுச்சு திரும்பி திரும்பி அவிங்களே தா எனக் ஃபை கால் கூப்ட்ருக்காங்க எனக்கு அது ஒரு மாரி அதுலந்து எனக்கு அப்பியே ஃபை கால் வந்து அன்னைக் கே வியாழக்கிழமையே முடிஸ்ட்ட எனக் மறுபடியு உள்ள வரத்துக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு என்னடா இப்டி பேசுறாங்க அப்ற எல்லாரு கொடுமையே அப்டின் தோண்ல இவிங்க இப்டி பேசுறாங்க என்ன பேசுறதுக்கு எனக் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம் போயிரு ச்சு அதுக்கப்பறோ என் ஃப்ரெண்டு தா அதெல்லா இல்ல வா நா உனக் கூப்பற பேசு அதுக்கப்பற நீ ஓரளவு பேசி பழகுனதுக்கு அப்ற வேறவிங்களுக் கூப்டு அப்டின் சொல்லி அவதா அப்புற நேத்துல இருந்து தா பேச ஆரம்பிச்ச எனக்கு அது ஒரு மாரி டக்குன்னு மூஞ்சல அடிச் சச மாரி ஆயிருச்சு ஆ அவிங்க ஆ அத
மெட்ரோ ஒரே மாரி இருகா
ஆமா அப்றோ இன்னொருத்தீங் ஆந்திரால இருந்து அவிங்க நல்ல கேரக்டர் நல்லா ஜாலியா அவிங்க ஸ் ஸ்கூல் கத எங்க ஸ்கூல் கத நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தோ
சேரி சேரி
ம்
ஆ என்னோட பதக்க இல்ல நா வந்து யூ எல் கே ஜில இருந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கு ஆந்திரால படிச்ச அப்புற வந்ட்டு ஆந்திரா ஆந்திரா
ஓ அவிங்களு ஆந்திர தா
அங்கியே ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கு படிச்ச அப்ற வந்துட்டு அங்க காய்கறி கட வச்சிருந்தோ நாங்க தாத்தா பாட்டி எல்லா இருந்தாங்க அதுக்கப்றோ பெரிங்க சொந்த வீடு இருந்ததுனால திருப்பூர்லயே தமிழ்நாட்டுலயே வந்து செட்ல் ஆக்லான்ட்டு ஃபோர்த் படிக்கும் போது இங்க வ கூட்டிட்டு வன்ட்டாங்க மறுபடியு ஃபோர்த் எனக்கு தமிழ் அப்பதா நா ஃபோர்தல இருந்துதா அ ஆ இயே கத்துக்கிற தமிழே அதனால மறுபடி ஃபோர்த்லயே போட்டுவுட்டாங்க மறுபடி ஃபோர்த் ஃபிப்த் சிக்ஸ்த் சேவன்த் எய்த் செவன்த் வரைக்கு மறுபிடியு தமிழ்நாட்ல படிச்ச எயி் த் வந்து பெங்களூர்ல படிச்ச அங்க கனடா கத்து ட தமிழ் பொதுவா கனடா கத்துக்கோகமா அங்கதா எயித்ல தா அ ஆ இயே படிச்ச கனடா அ ஆ இயே அதுக்கப்றோ நைன்து டென்து லெவன்த் டுவெல்த் வந்து மறுபடியு திருப்பூர்ல தா படிச்ச
ஓ உங்களுக்கு அப்டியே ஒரு மார் ஸ் ஸ்ட்ரகுளா இல்லையாமா அந்த சின்ன வயசுலு ஒண்ணு தெரிஞ்சுக்காது எயி்த்ல இருந்து அந்த இது பண்ணும் போது
அது எனக்கொன்னு தெர்ல எய்த்ல எய்த்ல இருந்து அப்றம் தா தமிழ்நாடு தா செட்ல் ஆயிட்டனே நைன் த் வந்து தமிழ்நாடு வந்துட்ட நைன்தல இருந்து டென்து அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லு அப்றோ மறுடியு லெவன்த் டுவெல்த்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு அப்றோ பீகாம் சி ஏவு ஒரு கவர்மெண்ட் காலேஜு அப்றோ எம் பி ஏ வந்துட்டு பிரைவேட்டு பெங்களூர் போய் படிச்சிருங்க அ ஆக்சுலி ஆக்சுலி இங்கதா நடதுச்சு காலேஜ் ஒரு சிக்ஸ் மந்த் நடந்திருக்கோ அது வந்து தமிழ்நாட்ல நடக்கூடாது அப்டின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்தாங்க ஹைதராபாத் போங்க இல்ல பெங்களூர் போங்க அப்டினு எனக்கு பெங்களூர்ல தா எங்க அம்மோட அக்கா தங்கச்சி எல்லா இருக்காங்க சோ அவுங்க வீட்டுல ஸ்டே பண்ணி போய்க்லா அப்டின்னுட்டு நா அங்க பொயிட்டே அங்க போய் அப்றோ எனக்கு முடிச்சுட்டு
ஞா ஓவ ம் ம் அந்த மாரில அப்றோம் அந்த நேத்து ஒரு தம்பியோ எதோ ஒரு அண்ணாக்கிட்ட எதோ பேஸ் அந்த தம்பி இப்டி லப லப ல லவோனு பேசிட்டேருந்தாங்க நா அப்டியே ஆ ஆ ஆ அப்டிட்டேதா இருந்தே மற்படியு கூப்புட்டுமா
இல்ல இல்ல கள்ளக்குறிச்சியா சம்திங் எதோ ஒரு பொண்ணு இருந்துச்சு பீ காம் படிக்கிது போல அது வந்துட்டு பேசவே மாட்டேங்குது நானேதா பேசிகிட்டு இருக்கே பேசுமா எதாவது ஏம்மா பேசாம
ட்ரை பண்ணி பாக்குற
பேசவே மாட்டேங்கிது ஏம்மா பேசுமா எதாவது நா எனக்கு என்ன பேசுறதுன்னே தெர்ல ஆக்சுலி ஆப்போசிட்ல குறவுங்க எதாவது கொஸ்டின் கேட்டாதா நம்மளு பதில் சொல்றக்கு ஒரு இதா இருக்கு ஓ வாய மூடிகிட் டே இருந்தீன்னா நா என்ன பேசுறதுன்னு எனக்கே அடுத்து என்ன அப்டிங்கிறதே எனக்கு என்னனே என்ன டாபிக் எடுக்கற்துன்னு தெரிய மாட்டேங்கிது வேற எதாவது டாபிக் பேஸ்லாமா அப்டிங்க அ அ இப்ப பேசலாமா அப்டின்னா கூட அந்த பொண்ணு வாய தொறக்க மாட்டீங்கிது ஐ சோ இந்த பொண்ணு நம்மளுக்கு செட் ஆகாதோ ஆன மறுபடியுங்க
கால் பேசும்போது கட் பண்ணிராதீங்க அவிங்களா கட் பண்ணட்டு நீங்க கட் பண்ணிராதீங்க
சேரி சேரி சேரி
ஆ அது ரிஜெக்ட் ஆயிரு அந்த மாரி எதோ சொன்னாங்க
ஓ ஓ அப்டி அப்டிதா ஒரு பொண்ணு அதுக்கு டவர் கெடைக்கல போல ரொம்ப நேரோ நா லைன்ல இருந்தே வேற வழி